ஹலோ கேக்குதா தோழி ஹலோ ஹலோ ஆ கேக்குதா தோழி
அங் கேக்குது
அ கேக்குதா தோழி உங்ளுக்கு
ஆ கேக்குது தோழ்வி ஒர் நிம்ஷ அப்டே வெயிட் பண்ணுங்ள து பொய் ஹெலோ
அ ஆ ஆ என்ன பண்றீங்க தோழி
சும்மாதா இருக்க தோழி சும்மா தா இருக்க தோழி நீங்க
அ என்னைக் என்ன ப எதனா பண்டிக் கேயா ஒங்க ஊர்ல
ஆஹா இன்னக்கி எதுவு பண்டிகைல வெப்பாங்க ஆடி மாசலா வெப்பாங்க தோழி
ஆ ஆ சேரி சேரி தோழி இப்ப ஏ
உங்ஊர்ல வெப்பாங்ளாத் தொழி
ஆ இந்த ஆ இன்னிக்கு அம்மாவாச வச்சே நீங்க அன்ன அம்மாவாச கும்புடுவீங்ளா
ஆ கும்புடுவோ தோழி உங்க வீட்லலா
ஆ கும்புற்ற தோழி முடிச்சிட்டீங்ளா நாங்க உன்னு இப்பதா ஸ்டாட் பண்ணிருக் ஒ நீங்க
நாங்க முடிச்சுட்டந் தோழி என்னானலலா செய்வீங்க
நாங் என்ன தோழி வெறு சாம்பார் பொரியல் வட அவ்ளோதா நீங்க தோழி
நங்க சாம்பார் பொரியல் அவளோதா தோழி செய்வ
ம் ம்
சாம்ப சாதொ அவ்ளோதா தோழி
ம் சேரி தோழி இப்போ நீங்க க்ராமத்துல இருக்கீங்ளா நகரத்துல இருக்கீங்ளா தோழி
க்ராமத்துல தா தோழி இருக்கு
ஆ சேரி தோழி கிராமங்கள்ல எப்புடி இருக்கு தோழி அங்க இருக்குற இதுவுலா இப்ப நக்ர வாய்க்க மாரி மாறிச்சா இல்ல ராமங்கள் அப்புடியேதா இருக்கா
இங்க அந்த அளவுக்கு பெரிய மாற்றலா இல்ல தோழி
என்ன தோழி
பெ ய மாற்றலா இல்ல அப்டியேதா இருக்கு
ம் சரி தோழி எதன்னா ஒரு நகரத்தோட இது வந்து மாறி இருக் கா அங்க வந்திருக்கா ஆனா ஃபோன் எல்லா இடத்துலயு வந்திருக்கு வேற எதனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா கிராமத்துல
வேற வந்து இம்ப்ரூவ்மெண்ட்னா என்ன சொல்றது பஸ் வசதி இருக்கு பஸ் வசதில்லா இருக்கு
ம் இப்ப பஸ் வசதிலா வருது இல்ல தோழி
ஆ அதுல்லா வரும் தோழி
ஆ சரி சரி தோழி வேற நீங்க சாப்டீங்ளா தோழி
நா சாப்டேன் தோழி நீங்க சாப்டீங்ளா
வேற என்ன தோழி நீங்கதா சொல்லணு வேற எதனா இருக்கா
சிட்டிலா எப்டி இருக்கு
சிட்டில என்ன தோழி வெறு காரு பஸ்ஸு எல்லா தா ஓடிட்டே இருக்கு என்னேரமு ஒரே பிஸியா இருக்கிற மாரியே இருக்கு லைஃப் ஸ்டைலு
எஜிகேஷன்
இதுங்களா இந்த பாருங்க ஆடு ஆடு மாடு எல்லா ஜாலியா விளையாடிக்கிட்டு பாத் துட்டு இருக்கலா இங்க வெளியே கூட வர முடியாது தோழி இங்களா
எல்லாத் கூட இருந்தாலு போர் அடிக்கும்ல தோழி
என்ன தோழி
இங்க இருந்தாலு போர் அடிக்கும்ல
எங்க தோழி கிரா நகர வாழ்க்க போர் அடிக்குன்றீங்களா
கிராமத்து வாழ்க்க
கிராமத்துல போரடிக்கே இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க போர் அடிச்சா பக்கத்துல அக்கத்துல பேசுவீங்க தானே
ஆ பேசுவோ
ஆ இங்கல்லா அப்படி இல்ல தோழி இங்கல்லா பேசவே முடியாது நம்மளால வெளியே கூட வர முடியாது
அப்படியா எஜுகேஷன்லா
இப்போ அங் கிராமத்துல இப்ப மாடுங்கல்லா இருக்கா தோழி ஆ இப்போ மாடெல்லா எப் டி நீங்க கலேலேட்டு போவீங்களா
கலேலே ஒரு இடம் இருக்கும் மேயத்துக்குனு பயிரர்லா வைப்பாங்கல்ல அதெல்லா பயிரலா அறுவட செஞ்சுதுக்க அப்றோ அங்கேத்னு போய் விடுவோ
போயிட்டு இப்ப நீங்க பாத்துட்டே இருப்பீங்களா அந்த ம மாடு அங்கதா இருக்கானு இல்ல விட்டு வந்துருவீங் இலா
விட்டு வந்துருவோ மதியத்துக்கு மேல போயிட்டு ஓட்டினு வருவோ
ஆ கரட்ட வந் வந்துருமா மாடு வீட்டுக்கே இல்ல நீங்க தா போணுமா திருப்பிட்டுட்டு வர
திரும்பும் நாங்க தா போனோ இல்லனா யார் செடியில அந்த மாரி அங்கலா இறங்கிட்டு சண்ட வரு
ம் செரி செரி தோழி இப்போ நீங்க பயிர எல்லா வைப் இருப்பீங்களா தோழி
ஆ வைக்கணோ தோழி
இப்ப எப்படி பண்ணுவீங்க அந்த பயிர் வை வைக்கிறது மொ எனக்கு சொல்ல முடியுமா
ஆ சொல்றன் தோழி கலக்கவா ஃபஸ்ட்டு வேர்க்காடல ஃபர்ஸ்ட்டு போனும்னா
ஆ
அத ஃபர்ஸ்ட் வந்து வலைக்கு வந்து கொஞ்சம் வாங்கனோ அது வந்த நீ நம்ம கலக்க உரிக்கணுமே பொடைக்கணு நல்லா இல்லாத பறுப்பு எல்லா பொறுக்கணும் தனித்தனியா
ஆ
டு அத எப்பையு வந்து வெத போடத்துக்குலா ஒரு மிஷின் இருக்குங்க
ஆ
அந்த மிஷின்ல போட்டு கர்ணி எதுனு போய் ஊட்னா அது பாத்து வச்சிடோ அவ்ளோதா தோழி அப்புற நம்ம வந்து அதுல வர பில்லுக்கலா மருந்து அடிக்கணு
ஆ அப்டியா செரி செரி தோழி இப்ப அது என்ன பண்ணுவீங்க அந்த வித்துருவீங்களா இல்ல உங்க வீட்
அது வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து ஆயில் வேணா அதுக் எடு த்துக்கலா நெறிய வந்துச்சுன்னா போட்டுவாங் ஆ வித்துருவாங்க நெரிய வந்துச்சுனா அப்டி கம்மியா வந் வென வந்து வீட்டுக்கு திரும்பவு வேற பாத்து யூஸ் பண்ணிப்பாங்க
அப்டியா நம்ம தேவைக்கு வெச்சிட்டு நம்மோ வந்து மிச்சத்த நம்ம சேல் பண்ணிடலான்றீங்க வித்துக்களன்றீங்க ஆ சரி தோழி ஆனா இப்ப கலக்காய் எடுக்கனோனா அது மார்னிங்கே போய் எடுக்கனோறாங்க ஆமா வா தோழி அது
ஆமா ஏன்னா நறிய வெயில் ஆய்சுன்னா இது வெயில புடுங்க முடியாது இல்ல தோழி
மாமா கரெக்ட் தா தோழி இப்போ நம்ம இப்ப புடிங்கிட்டோனா எங்க பிரிப்பீங்க அந்த கலக்கால வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவீங்களா
நா அங்கேயே டு நறிய புடுங்கி போட்டு போர்மை போட்டு அங்கே பிரிபாங்க மூண் நாள்
இப்ப அந்த செடிகள்லா என்ன பண்ணுவீங்க அந்த
மாட் ஆட்டுக்லா மழ காலத்துல யூஸ் ஆகு தோழி வெளிலா போவாதுங்க அப்பல்லா மாடு ஆடுல்லா
ஆமா ஆமா ஓ செரி செரி தோழி இப்ப நம்ம அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலா
ஆமா தோழி இல்ல நா கழ்ணிக்கு உரம் போட கா அத யூஸ் பண்ணிக்கலா
உம் உம் அப்படியு பண்ணிக்கலா இப்ப நீங்க கலக்கா மட்டுதா போடுவீங்களா இதுல்லா வைக்க மாட்டீங்களா தோழி பயிர்லா வைப்பாங்களே நெல்லு அந்த
ஆ அதுவு வைப்போ அது வந்து நம்ம வந்து இது க உரம் கடைல போயிட்டு வர வாங்கினுு வரணு
ஓ சரி தோழி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நிலத்த வந்து உழுவணு உழுதுட்டு அப் அப்பறமா பண்ணுவாங்களா அது
ஆமா மழ வந்து அப்பறம் அந்த வறயை வாங்கின்னு வந்து ஊற வைப்பாங்க தோழி அது கொஞ்ச கொஞ்ச மொளச்சிருக்கு அது எத்துன்னு போயி ட்டு வேற போடுற ஒரு டப்பா மாரி இருக்கு அதுக்குள்ள அதெல்லா கொட்டி எத்துன்னு போய் இழுப்பாங்க கழனில
ஓ சரி தோழி அப்புறதா இதுலா பண்ணுவாங்க பயிர் வாழந்துடுமா அப்போ
அப்பதா வளரும் கொஞ்சம் கொஞ்சம் அதுலயு பில்லு எல்லா நிறைய வரும் அதுக்கும் மருந்து எல்லா வாங்கினுு வந்து நிறைய அடிப்பாங்க
அப்பறம் நல்லா வளர்ந்து வரும்
ஆமா எல்லா பில்லுலா வரும்
உம் உம் சரி சரி தோழி இப்போ அந்த நெல்ல என்ன பண்ணுவீங்க நீங்க அது எப்படி எடுப்பீங்க அதுல இருந்து நீங்க
அதுதா அறுப்பறுக்கிற மிஷின் இருக்கு வண்டி இருக்கு அதுல வச்சு அறுத்துடுவோ
ஓ மின்னெல்லா அந்த மாதிரி இல்ல ல தோழி
ஆ அ கைல வே கையில இது பண்ணுவாங்க
ஆ ஓ அடிப்பாங்கள தோழி அப்ப
ஆமா அடி ப்பாங்க அதுக்கப்பறம் இப்டிஇப்டி தூத்து வாங்க
ஆ நீங்க என்ன எதன நீங்க பண்ணுவீங்களா தோழி அதுல
ஆ அ நா எதுவு பண்ண மாட்டே அதெல்லா கை வச்சா சொன்ன சொன்னு இருக்கு
அப்படியா தோழி சரி சரி இப்ப இந்த இப்போ அது வந்து அது அந்த மிஷினே அது இது பண்ணிடுமா தோழி தனியா பிரிச்சிருதா அது
நெல்லு மட்டு தனியா பிச்சு தரு
உம் அது நம்ப எடுத்து
அது ஒரு வண்டில எடுத்துனு வந்து கொட்டுவாங்க வீட்டாண்ல வீட்டாண்ட கொட்டிதிக்தகா அப்றம் அத நம்ம வந்து ஒரு ஃபேன் மாதிரி இருக்கு அத வெச்சு தூத்தி மூட்டேல எடுத்து போட்டுர்ணு அதுக்கப்புறமா கம்ட்டின்னு ஒண்ணு இரு கோ அதுல எடுத்துனு போயிட்டு போடுவாங்க
ஓ சேரி தோழி இப்ப அங்க ஓ காசு குடுப்பாங்க எத்தன மூட்ட அந்த மாரி கணக்கு பண்ணி குடுப்பாங்க இப்ப நீ நீங்க வீட் ட்டுக்கு எதனா யூஸ் பண்ணிப்பிங்களா
ஆஹ் எத்துக்கலா தோழி ஆஹ் எடுத்து போலா அங்க ஒரு ரெண்டு மூணு
முடியாது நீங்க இல்ல அது எப்டி தோழி சாப்டுவீங்க அது மேலதா தோல் தோலா இருக்குமே
அது நாங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஊற வெச்சு அன்னிக்கு மறுநாள் வந்து வெழிப்போ அது வந்து வெயி வடிச்சதுக்கு அப்றம் எடுத்துனு போய் குத்தினு வருவாங்க அத ஒரு மிஷின்ல எடுத்துனு போய் போட்டு
ஓஹோ செரி வந்துருமா செரி செரி செரி ஓ அந்த மாரி இத யூஸ் பண்ணிப்பாங்களா
ஆமா ஆமா தோழி
ஆஹ் சேரி தோழி அத்தா கேக்குற தோழி இப்ப நீங்க அந்த மாரிதா சாப்ட்றீங்களா தோழி ஆனா ரொம்ப ஹெல்தி இல்ல தோழி அந்த மாரி எல்லா சாப்ட்டா ஒடம்புக்கு நம்பளே பயிர் போட்டு நம்பளே சாப்ப பட்றது ரொம்ப ஹெல்தி நம்ம இப்ப கடிங்கல்ல வாங்க ஆஹ் கடையில கெமிக்கல் மாரி அது விக்கிறாங்க
இது வந்து அந்த அளவுக்கு கெமிக்கலா இருக்காது
ஆஹ் ஏன்னா நம் நம்பளே போட்டு எடுக்குறோ நம்ப தேவயான நான அளவுக்கு தா பூச்சி மருந்தெல்லா யூஸ் பண்ணிருப்போ உம் இது ஏ கனவு ஆஹ ஏற்கனவே அது பூச்சி மந்து அடிச்சிருக்கு இன்னு இவ்ங்க பாலிஷ் போட்டுறாங்க ஆஹ் யூஸ் பண்றாங்க ஆமா தோழி இதா பாக் தா அதா க்ராமத் துல வைக்கில ரொம்ப இது ஹெல் த்தியா வாயலா
ஆனா இங்க அந்த அளவுக்கு எஜுகே எஜுகேஷ் ன்லா இருக்காதுல்ல கொஞ்சே தானே இருக்கு
ஆஹ் ஆமா தோழி அது ஒரு டிராபேக் தா செரி தோழி எனக் ஒரு அழைப் பு வருது நா கூப்பறே தோழி உங்கள ஆஹ் செரி தோழி